கேக்குதா
ஆஹ் கேக்குது தோழி
ஆஹ் ஓகே தோழி நம்ம தலைப்புக்குள்ள போயிரலாமா
போயிரலாம் என்ன தலைப்பு இன்னைக்கு பேச போறோம்
நம்ம திருவிழாக்கு பத்தி பேசான் தோழி உங்களுக்கு திருவிழாக்கள் பத்தி தெரிஞ்சுதான் நீங்க பகிர்ந்துக்கோங்க என்னக்கு தெரிஞ்ச திருவிழா கருத்துக்களை பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் சரிதானே தோழி
சரிதா சரிதா தெருபலா பத்துனது எனக்கு எந்த அனுபவமும் இல்ல ஆனா நீங்க உன்னு வண்டு கே சொல்றத வச்சு எனக்கு புரியதுதான் நான் சொல்றேன் தோழி
ஆ சரிதான் தோழி ஆஹ் திருவிழா மற்ற இல்ல பண்டிகைகள் பத்தி நம்ம கலந்து பேசலாம் தோழி
உம் பண்டிகை பத்தி பேசலாம் ஆனா திருவிழா பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஏன்னான் இதுவரை போனதே இல்ல அதனாலான் எனக்கு தெரியல அதை பத்தி பட் நீங்க கேட்டீங்கன்னா நான் அது நான் தெரிஞ்ச வரையும் நான் சொல்ல முயற்சி பண்ணுவேன்
சரி தோழி நம்ம பண்டிகைகள் பத்தியே பேசிட்லா, அ பண்டிகைகள் பத்தி சொல்லணு அப்டி ன்னு பாத்தீங்க னா இப்போ பிடித்தமான பண்டிகை எது அப்டின்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா தீபாவளி சொல்லிடுவே, தீபாவளி பொங்கல் அந்த ரெண்டு பண்டிகையுமே பாத்தீங்க அப்டினா எனக்கு ரொம்ப பிடித்த பண்டிகை அது வர்ஷா வருஷம்வரும்போது இப்போ ஒரு தீபாவளி முடிஞ்சிடுச்சுனாஅடுத்த தீபாவளிக்காக நம்ம ரொம்பவே காத்துட்டு இருப்போ ஏன்னா ஒரு ஒரு வ அப்ப தீபா வளி அப்பலா என்ன அப்டின்னா நெறைய தந்துருவாங்க நெறையா வித விதமா நம்ம வந்துட்டு டிரஸ் எடுப்போ அது மட்டு இல்லாம வெடிகள்லா வாங்கி வெடிப்போ அதனால பாத்திங்க அப்டினா எனக்கு தீபாவளி ரொம்ப புடிக்கு அது மாதிரி இன்னொனு சொல்லணு அப்டின் பாத்திங்கனா பொங்கல் சொல்லுவ ஏனா பொங்கல்லயு அதே மாதிரிதா புது டிரஸ் எடுக்கறது மட்டு இல்லாம ஆ கரும்பு சாப்படறது அது ரெண்டு பண்டிகைகள் வந்துட்டு எப்பவுமே நமக்கு ரொம்ப முக்யமான பண்டிகைகள்ன் நா நெனைக்கிறே தோழி உங்க கருத்துக்கள நீங்க பகிர்ந்துகோங்க
அதேனோ உண்மதா தீபாவளி அப்டின்னாலே நெறைய புது துணிக இல்லாம ப பண்ட பலகார இல்லாம பட்டாசு பட்டாசு அப்டின்றதிலு ஒரு நல்ல விஷயமு இருக்கு ஒரு கெட்ட விஷயமு இருக்கு அந்த சத்தத்தால எவ்ளோ விலங்குகள் வந்து பாதிக்கப்படுது அதோட பொக போய் இப்போ வரையுமே ஓசோன்ல லை ஓ ஓசோன்ல லேயர் யே வந்து ஒரு ஓட்ட போட்ற அளவுக்கு நீங்க அவ்வளோ வெடி வெடிகறாங்க மக்கள் அது தப்பு அப்டின்னு சொன்னாலு நெறைய பேருக்கு புரிய மாட்டேங்கதானா அது பண்டிகையில ஒரு அங்கொ அப்டின்றதுனால நீங்க எல்லாருமே செஞ்சுதா ஆகுணு அது நம்மங்களுக்கு புடிச்சிருக்கு அதனால நீங்க செய்றீங்க ஆனா உங்களுக்கு பட்டாசு வந்து கெட்டதுன்னு நினக்கிறீங்களா நல்லதுன்னு நெனக்கிறீங்களா
ஆமாம் தோழி பத்தி வேற என்ன சொல்லலான் பாத்திங்னா பண்டிகை ஒரு பண்டிகை மட்டு கெடையாது நெறையா பண்டிகைகள்ருக்கு இப்ப உதாரணமா சொல்லணு அப்டின்னா விநாயகர் சதுர்த்தி இருக்கு ஆயுத பூஜ இருக்கு ஆ அது மட்டு இல்லாம ஆ கிருஷ்ணர் ஜெயந்தி இருக்கு பண்டிகைகள் அப்படிங்றது நெறையா இருக்கு ஒன்னு ஒண்ணையு நம்ம கொண்டாடுற விதத்த பொறுத்துதா இருக்கு அதே மாரி பாத்திங்க அப்டினா ரம்ஜான்ருக்கு கு உம் கிறிஸ்க்கு ஆ ஒரு ஒரு பண்டிகையுமே நாங்க வந்துட்டு கொண்டாடுதோழி ஏன்னா இங்க இப்ப பக்கத்து வீ வந்துட்டு இப்ப முஸ்லீம்ஸ்ல்லா இருந்தாங்க அப்டின்னா அவங்க வந்துட்டு ரம்ஜான் அன்னைக்கு சிறப்பா கொண்டாடுவங்க அப்போ நாங்கலு ஒரு சில பலாகாரங்கள் வீட்லே எங்க வீட்லே செய்வோ அதெல்லா ரொம்ப நல்லா இருக்கு தோழி அது மாரி நீங்க எதுவு கருத்துக்கள் இருக்கா
அதுயென்வோ உண்ம தா தொழி ரம்ஜான் ஆனா பிரியாணி செஞ்சா அது தூக்கிட்டு போய் ஹிந்துங்ளுக்கு குடுப்பாங்க அதே மாரி தீபாவளி வந்துசுன்னா நீங்க எதாது பலகாரோ செஞ்சாங்க அப்டினா அவுங்க எடுத்துட்டு வந்து முஸ்லிம்ங்ளுக்கு குடுப்பாங்க ஆ இருக்றதுலே நம்மவூர்ல இருக்க நல்ல பண்பாடு என்ன அப்டினா எல்லா பண்டிகையு சேந்துதா செய்வாங்க கிறிஸ்மஸ் வந்துச்சுனா அவங்க ஏதாது ஸ்வீட் செஞ்சாங்கனா அதையு நமக்கு எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க அதெல்லா எவ்ளோ நல்ல விஷய அப்டின்றது தனியாதா இருக்க தோழி
ம் ஆமா தோழி ஆ அதே மாதிரி இன்னு ஒரு சில பண்டிகைகள் சொல்லலா ஆ அதுல பாத்திங்க அப்டினா ஆ இப்ப வந்து பாத்திங்க அப்டினா ஆயுத பூஜ சரஸ்வதி பூஜ சொல்லுவோ இல்லையா அன்னை ஆ அன்னைக்குதா என்ன பண்ணுவாங்க அப்டினா கொழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்ப ஆ புதுசு புதுசா இப்ப ஸ்கூல்ல சேக்க போறாங்க அப்டின்னா அவங்க சரஸ்வதி பூஜை அதாது விஜயதசமி அது வந்துட்டு கொண்டாடுவாங்க இப்ப எல்லா மதத்தினருமே பாத்திங்க அப்டினா ஆ ஆயுத பூஜ கொண் அவங்களோட தொழில் வந்துட்டு இன்னு மேலு மேலு வளர் கு அப்டிங்கறதுக்காக
சேரி சேரி சேரி அது என்னவோ உண்மதா தோழி எல்லா பண்டிகையே எல்லாருக்கு சம அப்டின்ற மாதிரி நம்ம ஊர்ல மட்டுந்தா இருக்கு
உம் அப்டியே இருக்கிறதுதா நல்லது தோழி அப்பதா அதுதா ஒற்றும அப்டிங்கறது அப்பதானே நமக்கு வரு
அது நம்ம ஊர்ல மட்டுந்தா அந்த ஒற்றுமை நம்மளாலே பாக்கவே முடிது கண் குளுர எல்லா பண்டிகைக்கு எல்லாரும் சம அப்படின் நடத்துறது இல்லாம எல்லாருமே குடுத்து வாங்குற பொருளு வந்து சமமாருக்கு மனுஷங்களியு சம இல்லாம எல்லாத்தையு சமன்படுத்தறது நம்ம ஊர்ல மட்டுந்தா இருக்கு
உம் ஆமா தோழி அதே மாதிரி ரம்ஜான் தெரியு பக்ரீத்து வேற என்னென்ன பண்டிகைகள் இருக்கு தோழி
ரம்ஜான் பக்ரித் தா இருக்கு ரெண்டுமே முஸ்லிம்களுக்கு வந்து மெயினான ஒரு பண்டிகையா இருக்கு மத்தபடி எல்லா நாங்க வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம அதுதா ஒங்களுகே எல்லாருக்கு தெரிஞ்சதுதா வெள்ளிக்கிழம அதனால பிரியாணி செய்யறது எங்களுக்கு எல்லா டைமுமே பிரியாணி செய்யறது அது மட்டுதா மெயினா ஒண்ணு இரு க்குமே மத்தபடி எங்களுக்கு அந்த ரெண்டு பண்டிக தா மெயினான பண்டிகையே
மொகரம்னு சொல்லுவாங்கல்ல அப்பிடின்னா என்ன தோழி
மொகரம் அப்டின்னா அது கூட நோன்ம்பு ஸ்டார்ட் ஆகுறதுல ஒண்ணுதா தொழி அதெல்லா ஒண்ணுல் அதெல்லா பண்டிகை மாரியல்லா இல்லா ஆனா இதுதா மெயினான பண்டிக
ம் ஓகே தோழி அதே மாரி பாத்திங்க அப்டினா கிறிஸ்டின்லையு வந்துட்டு அ எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க அதுக்கடுத்து இந்த புனித வெள்ளின் சொல்லிட்டு கொண்டாடுவாங்க அதுவுமே பாக்க நல்லாருக்குன்னு சொல்லுவாங்க இந்த இயேசு வந்துட்டு அ பிற க்கறது அப்டின் சொல்லிட்டு சொல்லுவாங்க
ஆ கிறிஸ்டின்ஸ் பத்தி கூட எது தெரில ஆனா கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க இன்னு வேற என்ன பண்டிக அவங்க கொண்டாடுறாங்கனு உங்களுக்கு தெரியுமா வேற ஏதாது பண்டிகை இருக்கா
கிறிஸ்டின்ல புனித வெள்ளி சொல்லிருவாங்க அப்றோ கிறிஸ்துமஸ் இது ரெண்டு தா தோழி எனக்கு தெரியும் அப்றோ ஈஸ்டர்னு ஒண்ணு கொண்
ஆ ஈஸ்டர் தெரியு ஈஸ்டர் அப்டின்னா அவ அவ அவங்களோட கடவுள் வந்து குட்டி கொழந்தையா பொறக்குற அன்னைக்கி ஈஸ்டர் அப்டின்னு சொல்லி கொண்டாட்றாங்க அது அ ஏசு பொறந்தனாலதா ஈஸ்டர் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா அத கூட ஒரு பண்டிகையாதா அவ்ங்க கொண்டாடுற மாரி தெரியுது தோழி
ம் ஆமா தோழி எனக்குமே பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்காங்க ஆ அவங்க வந்துட்டு கரெக்டா கிறிஸ்மஸ் அன்னைக் க்கி ஆ என்ன சொல்றது எல்லாரு சேந்து என்னோட ஃரெண்ட எப்டி கொண்டாடுவாங்கன்னா வீட்டுல கொண்டாடாம ஆ சர்ச்சுலயு கொண்டாடாம அவங்களுக்குன்னு இன்னொரு எதோ ஒரு பிளேஸ் இருக்குமா அந்த குழந்தைங்க எல்லா இருப்பாங்க பாத்தீங்களா அநாத ஆசிரமோ ஆஹ் அங்க வச்சுதா கிரு அ கிறிஸ்மஸே கொண்டாடுவாங்களா ஏனா நம்ம மட்டு கொண்டாடாம அவங்கல்லா கொண்டாட ஆளுக இல்லாம இருப்பாங்க இல்லையா ஆஹ் அவங்களுக்கு போயிட்டு ஸ்வீட்ஸ் சல்லா வாங் கொண்ட குடுத்துட்டு அவங்களுக்கு எல்லா புது ட்ரெஸ் எடுத்து குடுத்துட்டு அவங்களோட சேந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க
அது எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் பாத்தீங்களா தோழி அவங்க அவங்க மட்டு சந்தோஷ அடையாம எல்லாரையு சேத்து அவங்க சந்தோஷத்துலயு சரி அவங்க பண்டிகையிலயு சரி கூட்டு சேக்கணு அப்படின்னு நெனைக்கிறதே அது ஒரு பெரிய நல்ல விஷ்யோ தானே
உம் எனக்கே தோணு பரவால்லையே நல்லா கொண்டாடுறாங்களேன்ட்டு என்னையுமே ஒரு வாட்டி இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்னாலதா போக முடியல அதாவது அவங்களோட சேந்து நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃபேமிலில உள்ள எல்லாருமே சேந்து கொண்டாடுறது அப்படிங்கிற மாரி
அத் அது எவ்வளோ நல்லா இருக்கு நம்ம தா நம்ம குடும்பத்தோடு தா கொண்டாடுறோ அதே நம்ம குடும்பத்தாள்ல கொண்டாடுறதே நம்ம கஷ்டமா இருக்கு ஆனா அவங்க எல்லாரையு கூட்டிட்டு போய் என்னு இல்லாத கொழந்தைங்களோட சேந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாக்கி அவங்களோடையு சந்தோஷமாக இருந்தா அன்னை அவங்களுக்கு நல்ல சாப்பாடு குடுத்து நல்லா துணி மணி குடுத்து அது எவ்வளோ ஒரு நல்ல விஷ்யோ தானே
ஆமா தோழி நானே அந்த விஷயத்துல பண்டிகைகள்ல நா பாத்த வரையு அது வந்துட்டு எனக்கு ஓகே அப்படிங்கிற மாரி பரவாயில்ல புது விதமா இருக்காங்க இப்ப நம்ம பண்டிகைகள் கொண்டாடுறோனா சொந்தக்காரங்கள கூப்பிடுவோ மிஞ்சி போனா ஆஹ் சும்மா ஃபிரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுவோ அவ்ளோதா அத தாண்டி நா பாத்த வரையு பண்டிகை எதுவு இந்த இந்த அளவுக்கல்லா கொண்டாடுனது கெடையாது
அது என்னமோ உண்மதா பொறந்த நாள் கூட இப்ப எல்லாரு போய் அநாதாசிரமத்துல கொண்டாடுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க நம்ம ஊர்ல நம்ம கொண்டாடுறது இல்லாம நம்மளால ஒரு அந்த பசங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு அநாத ஆசிரமத்துல யார் நல்ல சாப்பாடு நல்ல துணி அத விட நம்ம வெளிய ஆளு களுக்கு குடுக்கறத விட நேரா போய் அநாத ஆசிரமத்துல கொண்டாடி அவங்களுக்கு ஒரு நாள் பொருள் அவங்களோட வாழ்த்து நமக்கு கிடைச்ச அத விட பெருசா வேற என்ன நமக்கு கெடைக்க போது சொல்லுங்க
உஹம் சரியா சொன்னீங்க ஆமா இப்ப பிறந்த நாளுமே அப்புடிதா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி என்ன சர்ப்ரைஸ் பண்றேன் சொல்லிட்டு ஆஹ் இப்ப ஃப்ரெண்டா இருந்தாலு டக்குன்னு கூட்டிட்டு போயி கண்ண கட்டி கூட்டிட்டு போயி டக்குன்னு அங்க அநாதா ஆசிரமத்துல நிக்க வச்சு அவங்களுக்கெல்லா சாப் பாட்ல்லா போட்டு இவங்க கையாலயே பரிமாற வச்சு நெறைய ரீல்ஸ் எல்லா நாம பாக்குறோ இல்லையா
அதுதா சொல்றேனே இப்போ எல்லாரு வெளிய யாருக்காவது குடுக்கறத விட நேர அநாதா ஆசமத்துக்கே போயிறாங்க அங்க போயி செஞ்சு அவங்களோட வாழ்த்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரியு ஆயிருல்ல நல்லதுக்கு நல்லது ஆச்சு அவங்களோட ளோட பொறந்த நாளோ கல்யாண நாளோ வேற ஏதாவது பண்டிகையோ அவங்களுக்கு அது முழும அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சில்ல மத்தவங்களு கொண்டாடுன மாரி ஆச்சு அவங்களு எல்லா அனுபவிச்ச மாரி ஆயிடுச்சு எல்லா ஒரு நல்லதுக்குதா
உம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க அஹ் வேற என்னென்ன பண்டிகைகள்னா இந்த சாய் பாபா வச்சு பண்டிகைகள் அஹ் கொண்டாடுவாங்க ஆனா அது நாங்க அந்த அளவுக்கு கொண்டாடுனது இல்ல ஆனா இப்ப பண்டிகைன்னு சொன்னோனே எனக்கு டக் குனு அதுவு ஞாபகோ வந்துச்சு தோழி
நீங்களா விநாயகர் சதுர்த்தி அது இது கொலக்கட்ட அதெல்லா செய்வீங்க உங்க இதுல பலகாரம்லா நெறைய இருக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கு எனக்கு இந்து ஃபிரெண்ட்ஸ்லா நெறைய பேர் இருக்காங்க நெறைய பலகாரம எடுத்துட்டுவந்து தருவாங்க அது சாப்பிடறதுக்காகவே உங்க பண்டிகைல்லா வா வான் சொல்ற மாரியே இருக்கு
ஆமா கொழுக்கட்ட பெருநாள்ன்ட்டு நீங்களு பண்ணுவீங்க தானே தோழி
ஆமா ஆமா தனியா அதெல்லா கூட பண்ணதா செய்யறோ